சொல்லுங்
ஆ கேட்குதாப்பா
ஆ கேட்கது சொல்
ம் நம்ம என்ன பேசிட்டு இருந்தோ லாஸ்ட்டா
அதா சொன்னேல்ல ஏ ஃப்ரெண்டு ஒருத்தவ டி சி எஸ் ல ஒர்க் போன அதுக்கப்றோ ஏதோ நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்ன எனக்கு கெடைக்கல எனக்கு
அந்த மாரி நமக்கு வந்து இப்போ இப்போ எதாவது ஒரு கம்பெனியில வேல பண்றோ சில பண்டிகைகள் எல்லா வருல்ல இந்த மாரி தீபாவளி பொங் கல் அந்த மாரில்லா வருல அந்த அந்த ஒரு லீவ் நமக்கு பல்கா கெடைக்குல்ல ஒரு ஃபைவ் டேஸ் சிக் டேஸ்
ஆமா லீவ்ஸ் கொஞ்சோ ஹாலிடேஸ் மாரி குடுப்பாங்க
ஆ ஆ கேடுப்பாங்க அந்த லீவ்ஸ்லா கூட இல்ல அப்டின்ற மாரி சொன்னாங்க ஒன் டே தா லீவு
அப்டின்ற மாரி சொல்லியிருந்தாங்க அப்றோ வந்து சம் டைம்ஸ் வந்து சண்டேஸ் கூட ஒர்க் இருக்கு பட் ஆனா லீவ் வந்து மண்டேல்ல கூட இருக்கு அந்த மாரி கூட இருக்கு அந்த அந்த மாரிலா கூட சொல்லலா சோ இந்த ரூல்ஸ் எல்லாமே எனக்கு செட் ஆகல அதுக்கப்றோ அங்க
ம்
அதுக்கப்றோ நா வந்து அத குவைக் பண்ணிட்டு அதுக்கப்றோ இங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டே அதுக்கப்றோ அதா நம்ம எங்க போனாலுமே எதாவது ஒரு ப்ரஷர் இருக்கும்ல்ல
ஆமா ஜாப்ல வந்து ப்ரஷர்ஸ் நெறைய வரது சகஜ தான
ம் அதுதா எங்க சோ நமக்கு அதுக்கு அடாப்ட் ஆகிக்கணு அப்டின்னு சொல்லிட்டு எப்டி நா அதல அங்கதா போயிட்டு இருக்கேன்ப்பா
ஓகே சேலரி எவ்ளோ தருவாங்க மேக்சிமம் ஸார்டிங் உங்களுக்கு மொத்
இப்ப வ ஆ எனக்கு அங்க வந்து பிப்டீன் பா இப்ப ஒரு செவன்டீன் கிட்ட குடுக்குறாங்கன்னு சொல்றாங்க
ஓகே
அங்க வந்து பிப்டின் ஏன்னா வந்து இங்க பர்ஸ்ட்ட் எடுத்தோடனே அதிகமா யாரும் குடுக்க மாட்டாங்கல்ல அங்க வந்து ஏ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாதா எப்டியுமே அங்க இங்கவே நெறைய பாண்டிச்சேரி நெறைய கம்பெனிஸ் இருக்கு பட் ஆனா வந்து அங்கெல்லா வந்து இன்னுமுமே சேல்ரி கம்மிய தா குடுக்குறாங்க நெறைய நெறைய விஷயத்துல என்ன கேட்டோனாக்கா நா என்ன சொல்றனா நம்ம வந்து இப்போ இப்போ படிச்சிருக்கோ அப்டின்னு வெச்சீங்கன்னா கூட ஒரு ஒர்க் போலா பட் ஒரு டூ இயர்ஸ்க ஒர்க் போலா
சைடு ஃபை இந்த மாரிலா நெறைய பார்ட் டைம்ஸ் அந்த மாரியு செய்யலா அப்பறோ பாத்தீங்கன்னா பேச் ம் ஃப்யூச்சர்ஸ்ல வந்து ஏதாவது பிஸ்னஸ் ஐடியா இருந்த அதுவு பண்ணணு பண்ணனா கண்டிப்பா சக்சஸ் ஆகு அந்த மாரியு பண்ணலா
ஆமா அதது நம்பளுக்குகேத்த எக்ஸ்பீரியன்ஸூ வேணு
ஆ அதுக்கு வேணா ஃபஸ்ட் இப்ப ஃப்ரெஷரானா உடனே ஓன் ஸடார்ட் பண் ஆனா அதுக்குமே நறைய கவர்மெண்ட் நறைய ஸ்கீம்ஸ்லா இருக்குப்பா நறைய வந்து ஹெல்ப் பண்றன்
கவுர்மெண்ட்டு
இங்க வந்து இங்க வந்து அங்கே பாண்டிச்சேரி கவுர்மெண்ட்டு தமிழ்நாடுக்கு வந்து சி எம் இப்போ புதுசா வந்துருக்காங்க அது ஒரு கவுர்மெண்ட்டு ம் அதா இதப்பத்திலா பேசக்கூடாது அப்டின்னு சொல்லுவாங்க நம்ம என்னவா இருந்தாலு நம்ப எத பத்தியு பேஸ்லல்ல நம்ப வந்து நம்ளோட ஸ்கீம் அதான கேக்றோ
ஆமாமா ஸ்கீம் தா
ம் அந்த நறைய வந்து பிசினஸ் பண்றதுக்கு நறைய ஸ்கீம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அதெல்லா நம்ப இண்டப்தா போயி ஆனா வந்து இப்போ வீடியோஸ்லே பாத்தீங்கனா நறைய சொல்லுவாங்க
ம் இல்ல நீங்க இந்த இந்த கம்பனிஸ் இதுக்குலா இந்த அ பேட்ரி சோலார்
ஆமாம்
இந்த மாரிக்கி வந்து கவுர்மெண்ட்டு வந்து நறையா சப்சிடி மாரி தராங்க நம்ப அதுமாரி அதுலருந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சோனா தேர்டிபசன்டேஜ் சப்சிடி அவுங்க தறாங்க கவர்மெண்ட்ல பேலன்ஸ்ல காண் ட்ராக்ட்டு கவர்மெண்டே குடுக்குது
ம் ம் ஹும்
அந்த மாரியு நறையா பண்றாங்க ஆனா அது வந்து நம்ம அதுக்கேத்த மாரி நம்பளுக்கு அத நாலேஜ் இருந்துச்சுனா நம்பது
ம் அதுவு இருக் க்கு அதுக்கப்றோ நம்மளே சின்னதா ஏதா ஒரு பிஸ்னஸ் கூட பண்லா இப்போ கூட ரீசண்டா ஏ ஃப்ரெண்டோ பைய இந்த மாரி இந்த ம் கோழி பிஸ்னஸ்லா பண்ணுவாங்கள கோழி மாரி இது பண்ணி கோழி பண்ண வைக்கிறது அந்த மாரி
அண்ணா
ஆ ஆட்டு பண்ண அந்த மாரிலா வெப்பாங்கள அந்த மார்லா ஏதோ பிளான் பண்ணி ஏதோ பண்ணிட்ருக்காங்கனு கேள்விப்பட்ட அந்த மாரி நம்ம ஒரு சின்னதா ஏதோ ஒன்னு ஸ்டார்ட்
ஆனா அதுக்கு வந்து உங்குளுக்கு பயங்கர எக்ஸ்பீரிய தேவ ப்ராப்பரா மெயின்டென் பண்ணணு மெயின்டென் பண்ணாட்டி உங்குளுக்கு லாஸாயிரு
ம் அதுல இருக்கற ரிஸ்க் என்னான்ட்டு நம்ப ஃபர்ஸ்ட் அத தெரிஞ்சு
ம் ஐடெண்டிஃபை நம்ப ப்ராப்பரா பண்ணா தா நம்ப அதுக்கேத்தா மாரி ஹேண்டில் பண்ண முடியு
அண்ணா அதுக் ஆடுலா பண்றாங்கள அவுங்கள போய் ஃபர்ஸ்ட் வந்து நம்ப பாத்துட்டு அவுங்ககிட்ட பேசி இதுக் கு என்னென்ன பண்ணலா அப்டின்ற சஜஷன்ஸ்லா நறைய வாங்கணு
ம்
பண்லா கண்டிப்பா
ஆமா கண்டிப்பா
பாத்தீங்கனா இப்போ ஒரு பானிபூரி கட வச்சிருக்கறனே அவ்ளோ சம்பாதிக்கிறா அ இத்தனைக்கு வந்து ஐ டி ஆ சொல்றாங்க ஆ ஆ இதுக்கே வந்து யா நா அவனுங்க ஐ டி போல எங்கயு போல ஒரு ஒம்போது மண்ணேரோ ஒரே உக்காஞ்சு ஒழைக்கல எந்த பிரச்சன கெடையாது அவந்தா ஓனர் அவந்தா சம்பாரிகறா அந்த மாதுரி
அது அவ தெரம்ம
ம்
அவ அவ திறமைய காட்டுறா
ம்
இப்ப என்ன எனிவே அவ வந்து ஒரு ஓனர்ரு தான யாரு
ம் கரெக்ட் தா கண்டிப்பா யாரோ வ ந்து அவன எதுவு கேட்க முடியாது
குடுக்கலா
ஆ நெனச்சா அவ அன்னிக்கு லீவ் விட்டு போலா லீவ் போடலா ஆ எங்கன்னா டூர் போணுனா அவ கெளம்பி போலா அவ இஷ்டத்துக்கு இருக்கலா யாருக்கு கெடையாது
அது ஒண்ணு பர்மிஷன் கேக்கணு லீவ் கெடையாதுன்னுவா இத்தன்னா இவ்வளவுதா லீவுன்னுவா இதுக்கு போனா ஃபைன்னுவா
எல்லா ஐ டி ஃபீல்ட் தா எல்லா ஜாலி ஜாலின்ட்டு சுத்தி போயி
அ அது ஃபர்ஸ்ட் அனா வந்து அதுலயு வந்து மணி நல்லா லேக்ஸ் இருக்காங்க
ம் இல்ல அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னா சொல்றது இப்போ இப்ப எதோ புதுசா அந்த எல்லா எங்க திரும்பன பக்கோலா ஏ டி எஸ் ஏ டி எஸ் ஏ டி எஸ் ஏ டி எஸ் ஏ டி எஸ் ஏ டி எஸ் எங்க பாத்தாலு ஏ டி எஸ்ல சந்தகட மாரி குமிஞ்சி கெடக்குறானுங்க
ஆமா ஆமா ஆமா ஏ ஐ டி எஸ் எங்க காலேஜ்லகுள்ள அப்படிதா
ஆ எ காலேஜ்லா வந்து பாத்திங்கன்னா முன்னூறு முன்னூத்தம்பது பேரு ஏ டி எஸ்ல மட்டு அதாவது நா சொல்றது ஒரு இயர்ல அப்ப ஃபஸ்ட் இயர்னா ஃபஸ்ட் இயர்ல அப்படி எங்க மெக்கானிக்க எல்லா எடுத்திங்கன்னா இருவது பேரு பத்து பதுனோரு பேரு பன்னெண்டு பேரு அவ்வளதா
ம் ம் எப்பயுமே அப்படித்தா அங்கே மெக்கானிக்கல்ல கம்மியா இருக்கு ஏ ஐ டி எஸ் என்னவா ஈ சி ஈ என்னுவா அங்கதா நெறைய இருக்கு
சி எஸ் சி கூட கொறஞ்சிருச்சி ஈ சி சி எஸ்
ம் ம் தா இப்ப அடிச்சு நொறுக்குறாங்க
அது கொஞ்ச நாள் போனா அதுலயு வேல இருக்காது அது ஸ்டார்டிங் ஸ்டேஜு
ஆமா ஆமா கண்டிப்பாப்பா
டைம்னால க்ரோத்திங் முடிஞ்சிருச்சுன்னா அப்பறோ அதுக்கப்பறோ
என்னக்கு தெரிஞ்ச வரைக்கு நம்ம இப் இப்ப இருக்கும்போதுல ஹேர்ன் பண்ணா கூட எதோ ரொம்ப அளவுக்கு அதிகமா நம்ம கிட்ட மணி இருக்குதுன்னு வெச்சுக்கோங்களே இன்வெஸ்ட் பண்ணலா வந்து
அனா லேண்ட்ல உங்களுக்கு என்னா பிரச்சனன்னு கேட்டீங்கன்னா நீங்க வாங்கம்போது ஒரு ரேட்டு சொல்லுவா நீங்க அதே விலையில நீங்க விக்கும் போது ஒரு ரேட் சொல்லங்க இப்ப நீங்க வாங்குறீங்கன்னு வைங்களே ஒருத்தன்ட்ட போய் கேக்குறீங்க ஸ்கொயர் ஃபிட் நாலாயிர ரூபாய்க்கு போதுங்க மூவாயிரம் ரூபாய்க்கு போதுங்கன்னுவா அதே நீங்க வாங்கி ரெண்டு மாசம் கழிச்சு விக்க போங்க ஆ ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல போகாதுங்க ஆ கேக்குதா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல போகாதுங்க அப்டின்வானுங்க
அது தெரிஞ்சிக்கனு அப்போ ஆனா நம்ம கேட்டு அந்த இடம் எல்லா விஷயத்திலுமே நம்ம உடனே எடுத்த கவு த்த அப்படின்னு பண்ற கூடாது
ஆமா ஆனா நீங்க இப்ப உள்ள காலக்கட்டத்துல நீங்க வாங்குறது ஈஸி ஆனா விக்கிறது ரொம்ப கஷ்டம்
ஆமா ஆமா விக்கறது கஷ்டம் மேபி அத வாங்கணும்னா
ஆ இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மென்ட் போட்டீங்கன்னா ஒரு பத்து வருஷம் கழிச்சா அது ஒரு நல்ல ஏதோ நிக்கும்
அதெல்லா பெனிஃபிட் ஃபிக்சஸ்ட் ஃபிக்சடு இன்வெஸ்ட்மெண்ட்லா நிறைய நானு நிறைய அனுபவிச்சிருக்கோ இப்ப பாத்தீங்கன்னா அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஆ ரெண்டாயிர த்தி பன்னெண்டுல ஏதோ மணி போட்ருக்காங்கப்பா ஒரு டென் தௌசண்ட் கிட்ட சும்மா பிக்சடா அது வச்சு அது வந்து இப்போ இப்ப வந்து ஒரு வந்துச்சு எங்களுக்கே தெரியல எப்படி இந்த மணி வந்துச்சு அந்த மாதிரி வந்துச்சு பாத்தீங்கன்னா அது அதுவும் இப்ப நிறைய சொல்றாங்களே மியூச்சுவல் ஃபண்ட் சிப்ப எதோ சொல்றாங்க
ஆ அதுலா ஒன்னுல்ல அது நம்மளுக்கு நேரத்த பொறுத்து நேரம் நல்லா இருந்துச்சு னா நல்லா கொட்டும் நேரம் நல்லா
இந்த பிக்ஸட் டெபாசிட் இதுதா ஒரு பெஸ்ட் அதுக்கப்புறோ இந்த போஸ்ட் ஆபீஸ்ல்லா பண்றாங்கள அதுமே வந்து அது அதுல கேர்ள்ஸ்க்கு முக்கியமா அது நிறைய பெனிஃபிட் இருக்காங்க
அ கேர்ள்ஸ்ஸுக்கு இருக்கு எங்க வீட்லயே பண்ணுவாங்க நாலு பேர் மூணுாலு பேத்துக்கு கட்டுறாங்க எங்க வீட்ல போஸ்ட் ஆபீஸ்ல
ஓ ஓ நல்லதுப்பா பண்ணுங்க
ப்ப எல் ஐ சி போட்டுட்டு இருந்தாங்க எல் ஐ சி அப்புறோ எல் ஐ சி ல இருந்து மாறி அதுக்கு அப்புறோ
ம் இந்த எஃப் பி ஐல்லா கூட நிறைய வந்து நிறைய ஸ்கீம்லா இருக்குதுப்பா அதெல்லா வந்து பண்ணலா கண்டிப்பாக
ஆமா என்னாச்சு கோயில எதுவும் இருக்கீங்களா
இல்ல இல்ல அது கொஞ்ச நேரம்
ஓ அப்புறோ
மேல இருக்கன்னா உள்ள டவர் கிடைக்காது
ஓகே
உம்
ஆ கோயில்ல மணி அடிக்கிற சவுண்ட் கேட்டுச்சு அதா
ஆமா அது வந்து இங்க ஒரு டைமிங் சொல்லுவீங்கள நீங்க அந்த மாரி ஆ அந்த மாதிரி மிங் ஏதாவதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கடுப்பேத்தும் ஆனா வந்து கரெக்டான டைமிங்க்கு டைம்லா சொல்லாது
ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி
ஆ இப்ப என்ன எட்டு மணி ஆயிடுச்சு அதுக்குள்ள வந்து எட்டு மணி அப்படின்னு அந்த மாரி ம்
ஆமா அவுங்களுக்கு சவன் பிப்டி டூ தா ஆவுது அதுக்குள்ள மணி எட்டுன்ருச்சு
புரியில
ஹலோ
ஆ சொல்லுங்க புரியில என்னமோ கேட்டீங்க ஃபுட்டு
ஃபுட்டுல்லா நீங்க குக் பண்ணுவீங்ளா நீங்க பீ ஜி ல இருக்கும்போது
ஆ நா குக் பண்ணுவே ஆக்சுலி எனக்கு வந்து அ இத நார்மலா நா வந்து ஒருவாட்டி பிரியாணியே பண்ணிருக்கே
ஓஓ
ஆ அந்த அளவுக்கு நல்லா பண்ணது கெடையாது
ம் எல்லாருமே அப்படிதானே நம்ம ஃபஸ்ட் ஆவரேஜு
நம்ப பண்ணிட்டோன்றது போய் நம் அத சாப்டுவோ
ஆமா அதுக்காகதா சாப்புறோ அவ்ளோதா இன்னும் ப்ராப்பரா மசாலாஸ்ல்லா கொஞ்ச குடு க்லா உப்பு கொஞ்சொ கம்மியா போட்றது அப்பறோ மசாலாஸ்லா இன்னு ப்ராப் பரா இன்கீரிடியன்ஸ்லா இன்னு ப்ராப்பரா ஆட் பண்லா ஒண்ணு ரெண்டு வாட்டி நா பண்ணுவ ன்னா பிரியாணி பண்ணிருக்கே அப்புறோ ஆ கிரீன் சிக்கன் பண்ணிருக்கே
ம் ம்
மஞ்சூரியன் பண்ணிருக்கே கொஞ்சொ கொஞ்சொ தெரியு ஆக்சுலி ஊர்ல இருந்து எங்க ஃபேமிலியில எல்லா வரம்போது பாத் பாத்தீங்கன்னா ஒன்னாதா நாங்கள தா குக் பண்ணுவோ நானு எங்க பிரதர் எங்க மாமா
ம் ம்
வீட்ல லேடீஸ்லா யாரையு சமைக்க விட மாட்டோ நாங்களே எல்லாரு சேந்து செய்வோ ஒன்னா சேந்து அதனால அதுலந்து எங்க மாமா பண்ணம் போது அதல பாத்து பாத்து கொஞ்சொ தெரியு எங்களுக்கு எங்க அண்ணே பண்ணுவா எங்கண்ணே கிரீன் சிக்கன் பண்ணுவா அத பாத்து கிரீன் சிக்கன் தெரியு அதுலருந்து கொஞ்சொ அனலைஸ் பண்ணிகிட்டது நீங்க நீங்க குக் பண்ணுவீங்களா
ஆ பண்ணுவப்பா இந்த மாரி அதா நமக்கு புடிச்ச ஐட்டமா இருந்தா சண்டேஸ் டைம்ல பிரியாணி இந்த சிக்ஸ்டி ஃபை அந்த மார்தா பண்றதுண்டு ஆ நம்ம அடுத்த கால்ல வந்து இதனோட ரெசி
ஆ ஓகேங்க ஓக்
ஓகேப்பா நெக்ஸ்ட்டு கால்ல பேஸ்லாமா இப்போ டைம் நமக்கு முஞ்சடுச்சு இல்ல
ஆ ஓகே நெக்ஸ்டு கால் பண்ணுங்க பேசு
ஓகேப்பா ஓகேப்பா
ஆ ஓகே